லோ ஹலோ ஹலோ நா பேசுறது கேக்குதா ஹலோ
ஹலோ
ஹலோ நா பேசுறது கேக்குதா‌ ம் நல்லா இருக்கீங்ளா ஆ கேக்குது கிளியரா இருக்கு ஆ நா நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே சாப்
ஆ நா சாப்புட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா லெமன் ரைஸ் சாப்ட்டே உருளைக்கெழங்கு நீங்க என்ன சாப்புட்டீங்க
முட்ட சாம்பார் கீர அப்புறோ வாழைக்கா வருவல்
ஆ கேம்‌ கீரையிலா கூட நல்ல விட்டமின்ஸ்
ஆ ஆமாம்மேம் இப்ப இங்க அடிக்கிற வெயிலுக்கு கீரைல்லா சேத்துக்கிட்டாதானே உடம்புக்கு கொஞ்ச நல்லது பருவமழையே இந்த வாட்டி பெய்யவே இல்ல வெயில் எல்லா போக்குனோனா நம்ம இந்த மாரி கீரை இது மாரி கொஞ்சோ குளிர்ச்சியான ஐட்டம்ல்லாலா நல்லா எடுத்துக்கிட்டாதா நல்லது
நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் கூட எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப நல்லது நீங்க எதுவு டிரிப்லா போயிருக்
ஆ நா ட்ரிப்ல்லா போயிருக்கே கேரளால்லா போயிருக்கீங்ளா நீங்க
ஆ கேரளா எல்லா
ஆ எங்களுக்கு வந்துட்டு நா காலேஜ் படிக்கிறப்ப கேரளா ட்ரிப் அழைச்சிட்டு போனங்கா ஃப்ரெண்ட்ஸ்ஸோட ஒரு நல்ல மெமரிஸா இருந்தது நெறையான் அந்த போட்டிங்ஙு அந்த மாரி நெறைய அழச்சிட்டு போனாங்க ஃப்ரண்ஸ்வோட இருக் க்கறதே நம்பளுக்கு ஒரு ஹாப்பினஸ் தானே நல்லா போணுச்சு ஒரு த்ரீ டேஸ் இருந்தோ அங்கியே நல்லா ஸ்டே பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ஸ்ஸோட நல்லா டைம் ஸ்பென்டட்டாச்சு நல்லா போனது நீங்க அது மாரியெல்லா போய்யிருக்கிங்ளா
ஆ நா அந்த மானி எல்லா போயிருக்கே மேம் அந்த கன்னியாக் குமரியிலருந்து அப்டியே கேரளா கூட்டிட்டு போனாங்க கேரளா கூட்டிட்டு போய் கன்னியாகுமரியில போயிட்டு அப்டியே அந்த விவேகானந்தர் மண்டபம் அந்த திருவள்ளூர் செ சிலை அதுக்கப்புறம் கேரளா போயிட்டு போட்டிங் எல்லா போயிட்டு அப்புறம் ஏதவு பால்ஸ் எல்லா அங்த இருந்
ஆ ஆமா ஃபால்ஸ்ல்லா நல்லா இருந்தது பாக்க
தது பெஸ்டிவல்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது அவங்க ட்ரெடிஷ்னலே கொஞ்ச நல்லா இருந்தது அவங்களோட சேர்ஸ் லா கொஞ்ச பதி அப்புறம் அங்க கன்னியாகுமரியில கூட வந்து நெறைய சிற்பி ஸ அதெல்லா வச்சு பொம்மைகள்லா நெறைய செஞ்சிருந்தாங்க அந்த சங்கு அதெல்லாம் வச்சு அழகா என் வேட்டி வா நல்லா இருந்தது அங்க ஒவ்வொரு இடத்தலையும் ஒவ்வொரு ப்ளேஸ்லயு ஒரு மெமரபிள் கிப்ட் மாரி வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்குல்ல அன்டர்ஸ்ஸாண்ட் பண்ணி
ம் ஃப்ரெண்ட்ஸ்களோட இருக்கிறதே நம்மளுக்கு நல்ல ஹாப்பினஸ் தான் நம்ம நல்ல நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம் ஆப்டர் மேரேஜ்லாம் ஆயிட்டா இந்த மாதிரி நம்ம இருக்க வாய்ப்பே கிடைக்காது அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு செட் ஆப் டைம்ல மட்டும்தான்
காலேஜ் மெமரிஸ்ல இப்பல்லாம் போ போகறப்பதான் இந்த மாதிரி வெளிய இருக்கு அப்டின்றது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட கல்ச்சர் அவங்களோட ஸ்பெசிபிக்கான அந்த‌ இதுல இருந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது அதோடு ஒரு வாய்ப்பா இருக்கு ம் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்கும் போதுதான் நம்ம அத வந்து ஆ குழந்தைங்களுக்கு இந்த மணி இதெல்லாம் சொல்லி் கொடுக்குறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு
ஆ
ஆ அங்க உள்ள குழந்தைங்களாம் எப்டி படிக்கிறாங்க அங்க உள்ள நம்மளோட நேச்சர் எப்டி இருக்கு அப்டிலாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்பறம் நம்மளுக்கும் பிரியர்ஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அந்த ஃபால்ஸ்ல போய் விளையாடும் போதோ இது பண்ணும் போதோ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வாரும்
ம் நம்மளுக்கு எங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போனாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீ ஃபா தான் இருக்கும் இது மாரி நம்மளுக்கு வாய்ப்பு வரப்ப பயன்படுத்திக்கிட்டாதான் உண்டு எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்தானே இது மாதிரி எல்லாம் போய்ட்டு அந்த கல்ச்சர் க கத்துக்கறது அதை பாக்குறது
அவங்களோட ஆ கத்துக்கலாம் இன்னொன்னு அவங்களோட ஃபுட்டுமே ரொம்ப நேச்சுரல்லா ரொம்ப நல்லா இருக்கு அந்த தண்ணியில கூட அந்த பதிமுகம் இந்த மாதிரில்லாம் சொல்லிகிட்டு நல்ல ஆர்கானிக்கா தண்ணீர ஆ அந்தரோ ஆமா ரோஸ் கலர் அது எதோ ஆர்கானிக் எதோ ஆ இதே மாரிதான் இருக்கும் அத ஆ‌ அது குடிக்கிறதுனால அந்த சூடு இந்த மணி நம்ம ஹெல்த் வைய்ஸ் நல்லதுன்னு சொல்லிட்டு இது பதிமுகம்னு சொல்லி அவுங்க இது பண்றாங்க அவங்க ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் இந்த பேஸ் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் இதுக்கெல்லாம் கொஞ்சோ பாலிவுட் இதா ஆர்கானிக் இதான் இது பண்றாங்கன்னா அங்க உள்ள கடைகள்ல சொல்லி சொன்னாங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வாங்கனோ அதுக்கப் பறோ வ இது பண்ண முடில
எல்லாம் வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி இருக்கா இல்ல ரேட் அதிகமா இருக்குங்களா
அவங்க குடுக்குற அந்த இன்கிரீடியடஸ் அந்த என்னென்ன இன்கிரீடியன்டஸ் குடுக்குறாங்களோ அந்த இன்கிரீடியன்ஸ் ஏத்தாப்ல ஆஃபர் டபுலா தான் இருந்தது ரொம்ப ஹையஸ்ட்டான்னு சொல்ல முடில ஆ ரி ரிசல்ட்டுமே நல்ல ரிசல்ட்டாதான் வந்து நமக்கு எல்லாமே நேச்சுரலா எடுத்துக்கும் போது இந்த தலைமுறைகளுக்கு நேச்சுரலா நமக்கு கொண்டுட்டு போகணும்ன்றது தானே ஒரு இது ம் அப்டின்றப்ப அது டபூள்ளா தான் இருந்தது ஆ பெனிஃபிட்டாவும் இருந் துச்சி ஒர்த்தா இருந்தது அங்கோட இது எல்லாமே நல்லாவு இருந்தது
ஆ நா கேர்ளா போனப்ப இந்த மாரி ஃப்ரென்சோட போனதுனால இந்த சாக்லேட் அது மாதிரி இல்ல வீட் டுக்கு அழகு பொருள் அது மாரிதா வாங்குனோ பட் நீங்க சொன்ன
ட்ல இது வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போகும்போது இன்னுமுமே வந்து அந்த ஹாட் ட்ரீஸ்ல வந்து மேல கொஞ்ச ரிம் பண்ணி குடுப்பாங்க
ஆ ஆ
அதேமாரி நல்லா பன் சைடு போன அந்த கேரட் பீட்ரூட்டு் அதெல்லா அந்த தண்ணி தோடயே இருந்து நேச்சுரா அப்டியே நம்ம முன்னாடியே அப்டியே பதிச்சு சேல் பண்றது அத நம்ம சாப்டும் போது நம்ம பறிச்சு நம்ளே சாப்டும் போது அதுக்கான
அ அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு அது இன்னு சாப்புட்ணு அப்டின்னு ஆர்வமா இருக்கு
ஆ
அதெல்லா அங்க போனா மட்டுதானே நம்பளுக்கு கெடைக்கு இங்கன்னா நம்ம இங்க அப்டியே மால்ல வாங்கிள்ள அது மாதிரி வாங்கி நெறைய ரசாயன கலந்தது அது மாரி சாப்புட்றோ இதே நம்ம அங்க போறப்பா இந்த மாரி வேரோட தண்டோட அது மாரி சாப்புடுறப்ப நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டு நல்லா இருக்கு
அதே மாரி நம்ளு இப்டி நேச்சுரா வேணு அப்டின்னா நம்ளே சின்ன சின்னதா ஒரு மாடி தோட்ட மாரி ரெடி பண்ணி நம்மளே ஒரு நே நேச்சுரா சாப்டும்போது நம்மளுக்கு கொஞ்ச நல்லா இருக்கு ஆனா இப்ப இருக்க லைஃ ஸ்டைல்ல அதெல்லா பண்றதுக் கொஞ்ச டைம் கெடைக்க மாட்டேங்குது அ
பட் இதெல்லா எடுத்துக்கிட்டா நம்ம இன்னு நல் ஹெல்தியா இருக்கலா ஆனா இப்ப நம்ம எங்க அது மாரி
நம்மளோட முன்னாடி இருந்து
ஆ
அதனாலதா உங்களுக்கு நெறையா டிசீஸ் எதுவு இல்லாம நல
ம் சிக்கன் ரோல் சிப்ஸ் ஷவர்மா அது இதுன்ட்டு வாங்கிட்டு இருக்கோ அவுங்களு ஹெல்தியா சாப் டதுனால நல்லா இருக்காங்க நம்மளுக்கு நாப்பதுல வர வேண்டியதுெல்லா இப் ப இருவதுலே வர ஆரம்பிச்சுருச்சு
ஆ அ மாறிட்டு இருக்குது இந்த பழைய மாதிரி கூழு அந்த அரிசி வகைகள் இதெல்லா நம்ம எடுத்துக்கிட்டோனா இன்னு கொஞ்ச நல்லா இருக்கு நம்
ஆமா இந்த கம்பங்கூல் அதெல்லா ஒடம்புக்கு நல்லா குளிர்ச்சு இந்த வாட்டி பருவ மழையே இல்லாததுக்கு அதுக்கு
நம்ம இந்த மாரி காலையில நேரத்துல கூழ் எடுத்துக்குறது நல்லா குளிர்ச்சியா ஒடம்ப பாத்துக்கிறதுனு இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கு ஒடம்பு உங்களுக்கு அந்த கம்பங்கூழ் அந்த இதெல்லா புடிக்குமா நீங்க சாப்டுவீங்களா
ஆ கம்பங்கூழ் இதெல்லா நா சாப்டுருக்கே என்னோட அம்மாலா பண்ணி பண்ணுவாங்க காலை
ம் ம்
இல்ல அதுல இருக்கு காயெல்லா போட்டு அரச்சி பிள்ளைங்கல்லா அத கூலா அப்டின்ற மாதிரி யோசிக்
அதுமா ஆனா நம்ளுக்கு அதோட அருமை புரியுது நம்ம அதனால சாப் ட்றோ கொழந்தைங்களுக்கு குடுக்கறதுதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
அதுக்கு பதிலா கேழ்வரகு கம்பு இதெல்லா சேந்து இப்ப சத்து மாவு இந்த மாரில்லா கிண்டி இப்ப கொஞ் சோ வந்து செட் ஆகி இப்ப காபி டீக்கு பதிலா அதெல்லா இப்ப கொஞ்சோ எடுத்துக்கிறாங்கன்னு நா நெனைக்கிறே
ஆ ஆமா ஆமா
இதெல்லா நம்ம அவுங்ககிட்ட வந்து இந்தங்கிற மாதிரி இது பண்ணோ அப்டின்னா அது அடுத்த ஜெனரேஷன்
மே மாறு ஆமா
நல்ல ஃபுட்டா எடுத்துக்கம் போது நம்மளுக்கு சரி உண்டாகு நம்மளோட ஒடம்பு நீங்கல்லா அந்த ஃபுட்டல்லா வீட்ல பிரிப்பேர் பண்ணி சாப்ட்ருக்கீங்களா
ஆ எல்லா எங்க வீட்லயு வந்துட்டு அந்த கம்பங்கூழ் ஆ கம்பங் கூழ் ஆ கேக்குது கேக்குது இங்கயுமே வந்துட்டு மார்னிங் அந்த கம்பங் கூழ் இல்லாட்டி இந்த கேழ்வரகுல்லா ஊற வச்சி அதுலயே உழுந்தெல்லா சேத்துட்டு அத இட்லியாவு பண்ணுவாங்க இல்லாட்டி அந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல
ஆ அதெல்லா வந்து நாட்டு அரிசின் இப்பெல்லா இந்த பூங்கார் அரிசி இந்த மா
ஆ அதுல வந்துட்டு அவே என்ன பண்ணுவேன்னா ஊற வச்சிட்டு நைட்டு் ஊற வச்சிட்டு அத நா அந்த அடை மாரி வெங் ஒரப்படலா சொல்லுவாங்கல்ல அதுல இந்த வெங்காயோ கருவேப்பில அதெல்லா போட்டுட்டு அது மாரி சாப்ட்டாலு நம்மளுக்கு அது இன்னு டேஸ்ட் நல்லா இருக்கு
ஆ
அது மாதிரி செஞ்சி சாப்டுவோ ஏதோ ஹெல்தியா போனு ஆ பருப்பு வகேலலா எல்லாமே நம்மளுக்கு ஹெல்தி தா ம் இதெல்லாமே சேத்து நம்ம அரைக்கிறப்ப நம்மளுக்கு இன்னு நம்மளுக்கு ஹெல்தியா இருக்கு அதெல்லா இது பண்ணி அது மாரி செஞ்சி சாப்டுவோ அப்றம்
அதெல்லா அது இப்ப வந்து இப்போ சொல்லி குடுத்தாலு இப்போ அதெல்லா உங்களுக்கு வந்து ஏதோ இது புதுசா இருக்குற மா திரி அவுங்க இது பண்றாங்க இப்ப ஃபுல்லாமே வந்து ஆ பாஸ்ட் புட் ஐட்டம் தா குழந்தைகல்லா ரொம்ப விரும்பி சாப்ட ஆரம்பிக்
இதெல்லா நம்ம கொஞ்சோ இப்பேல இருந்தே எடுத்து எடுத் து சொல்லி நம்ம அழகா செஞ்சி குடுத்து எல்லாத்தையு மாத்துனாதா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியு இனி வர்ற ஜென்ரேஷனு அதெல்லா கொஞ்சமாச்சு விரும்பி சாப்ட ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்பயே மோஸ்ட்டா எல்லாமே மாறிடுச்சி எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க நம்மளாச்சு கொஞ்சோ இதுக்கப்பறோ மாத் தி எல்லாருக்கு புரிய வச்சி கொஞ்சோ இந்த டிஷ்ஷே கொஞ்சோ வெரைட்டியா எப்டி செய்யலா டிஃப்ரெண்டா என்ன செய்யலான்ட்டு ட்ரை பண்ணி செஞ்சி குடுத்தா அப்டியே மாத்த வேண்டியதா இல்லாட் டி ஹெல்த் இஷ்யூ ரொம்ப வந்துட்டு மோசமாக வேண்டியதுதா
ஆனா பெண் குழந்தைங்களுக்குல்லா அப்பெல்லா இருக்கும் போது நாம வந்து இந்த உளுந்தங்களி அப்புறோ வெந்தய களி அந்த மாதிரி ல்லா அப்பல்லா நறையா பரிப்பர் பண்ணி குடுப் பாங்க இப்பல்லா வந்து அத வ ந்து குடுக்குறதுக்கு தயாரா இல்ல இவங்க பிள்ளைங்களு சாப்புட்றத் கு இதா இல்ல அத னால கொஞ்சோ
ம் அதா இதுக்கப் அப்புறோ மாறுமா இல்ல இப்புடேதா இருக்குமா என்னன்னு தெரியில
ப்ப அந்த மாதிரில்லா கூட கண்டக்ட் பண்ணிட்டிலா இருந்தாங்க முன்னாடிலா அதுலல்லா கூட உணவு எப்புடி எடுத்துக்கணு இந்த மாதிரி எப்புடி இங்கப் பண்ணோன்னா எல்லாமே வந்து சொல்லி் குடுத்துட்ருக்காங்க இப்போல்லா அந்த வகுப்பல்லா ஆ இரு க்கா கூட தெரியல நம்ம முடிஞ்சவரையும் பேரண்ட்ஸ் ஸ் வந்து நம்ம பிள்ளைங்களுடைய ஃபுட்டு விஷயத்துல கொஞ்சோ வந்து கேர் பண்ணிக்கிட்டோனா கொஞ்ச மாறு
ஆமா கண்டிப்பா
நல்லா சாப்பாடு இருந்தாதானா அவுங்க படிக்
ம் படிக்கிறலந்து ஹெல்த் இஷ்யூ எல்லாமே நம்ப ஃபுட்டு எடுத்துக்குறதுலதானே இருக்கு ஹெல்தியா சாப்ட்டா அதுக்கு ஏத்த ரிசல்ட் கண்டிப்பா இருக்கு ஃபாஸ்ட்டு ஃபுட்ட கம்பேர் பண்றப்ப நம்ப இது மாதிரி எடுத்துக்கணு ஆ அது மாரி முருங்கைக்கீர சூப்ப தெல்லாமே நம்ப டெய்லி இது பண்ணாலே எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஆமா இது மாரி நம்ம ஹெ
டெய்லி ஒரு கீர ஒரு எஃகு புரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொட கொண்ட கடல அந்த மாதிரி இப்ப லன்ச் பேக் பண்ணி குடுப்பே நா
இல்ல எல்லாத்துலையு கொஞ்ச கொஞ்ச எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டா மெயின்டெயின் ஆகு
நம்ம நே இந்த மாரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குடுக்கறதுல கூட வந்து நம்ப வந்து இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் எதுவும் ப்ரிஃபர் பண்ணாம கொஞ்ச ஹெல்த்தியா நம்ம டைம்